ஹலோ ஆஹ் ஆஹ் கேக்குதுரா
ஆஹ் சாப்ட்ட நீ சாப்பிட்டியா
ஆஹ் சாப்ட்டேனா சாப்ட்டே
நானா வந்துட்டேன நான் சாப்பிட்டே தயிர் சாப்பிட்டேன்
தயிரா நானும் தயிர் தான கச்ச கத்திக்கா
கச்சிக்கிறதுக்கு மாங்காய் கைத்த மாங்காய் எங்க எங்க
மாங்காவா அது பேரு மாம்பழண்டா இது ஏண்டா இந்த விஷயத்த எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டேடா மாங்கணி வேணா ஆஹ்
உஹம் தெரிய தெரியாதடா சொல்லி போடுறா
அப்புறம் சொல்லிட்டாரேண்ணா
உஹம் நீன சாப்பிட்ட கச்சி கத்திக்க
கச்சிக்கத்துக்குன்னு எதுவும் சாப்பிடல ஆஹ் இது சாப்பிட்டேன் உருளைக்கிழங்கு
உருளைக்கிழங்கா
உம்
உம் அப்புறம்
காலேஜா
காலேஜா வெருப்பாந்தது இன்னைக்குல்லாம்
எதனா எதனா எத்துிருப்பாங்க எதனா பச்சு காட்டு
என்னா எத்த ஒண்ணு போனோம் ஒரு ப்ரீடு மட்டும் நடந்தது அ அந்த வ இப்பட அவர் எதவும் நத்திருந்தாரு நாங்கோ இன்கம்ப்ளீட் க்ளாசர்ல ஏழுதி நடந்தோம்
கிளாஸ் ஒருர்கள்ங்களா
ஆமா ஆமா
போயே ரெண்டு நாள் தா ஆகுது காலேஜுக்கு போயே
ஆமா எங்களுக்கெல்லா ஒரு மாசந் தா நடக்குமே எங்களுக்கெல்லா ஒரு மாசந் தான காலேஜே கணக்கா ஒரு மாசம் அப்பறோ அ ஒன்னுமே நடக்காது யாரும் வரவு மாட்டாங்க ப காசுக்கு
அதுக்குள்ள இன்கம்ப்ளீட் கிளாஸ் இருக்குரியா
ரெண்டு நாளே எவ்ளவு நத்திட்டாங்கடாஹ ரெண்டு நாளா ஒரு வாரம் போயிட்டனே என்னடா காலேஜ நாலு நாள் போயிட்டேன்டா
ஆ
நாலு நாள எவ்ளோ நடத்திருப்பாங்கோ
எவ்வளவு நத்திருப்பாங்க என்னா எதனா சுவாரஸ்மா பச்சது சொல்லு
சுவாரஸ்யமாவா அதா ஒன்னுமே படிங்களே நானு
ஏன்டா ஆ உங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்குறாங்கோ
உம் தெரியலடா எனக்கு அத பத்திலாம்ங்க அத பத்தி என கவல கெடயாதுரா
அது கோசம் நீ படிக்க மாட்டியா
உம் உம் உனக்கு எப்ப காலேஜ் தெரக்றாங்க
எனக் தெரிலடா
தெர்லயா தெரிஞ்சுக்குடா பசங்கிட்ட ஃபோன் பண்ணி கேள்ரா
டேய் அவுங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியோ எனக் இல்லடா அவங்ககிட்ட கேட்டு தான அ தெரிஞ்சுக்கனு போய் படிக்கணுனு இல்ல என்க்கா தெரியணு எனக்கா எப்ப தெரியனா எப்பா ஓபன் பண்றாங்களா அப்போ அவுங்களே ஃபோன் பண்ணுவாங்க வாப்ப அப்டின்ட்டு
ஓ - யார் ஃபோன் பண்ணுவா?
காலேஜ்ல இருந்து யாருனா
ஓ நல்லா இருக்குமா உ காலேஜு
எ காலேஜ்ல பொண்ணுங்கதா நல்லா இருக்கு
எனக்கு வேற குரூப்ல மெசேஜ் பண்ணின்னே இருக்காங்கோ
பொண்ணுங்ளா?
ஊகு அதா நம்ம கிளாஸ் பசங்க மட்டு ஆ ஸ்கூல் பசங்க நா எங்கடா பேசறே அவனுகளுக்குள்ளயே பேசினுருக்கிறாங்கடா குரூப்ல கொஞ்ச நேரமா
கொஞ்சமாச்சு பொண்ணுங்ககிட்ட பேசி வாழ்க்கைல முன்னேற பாருங்கடா
ஓ அப்டியா செரி செரி
ஆமா ஆமா
இன்னா அப்புறோ என்னா பண்ணினுருக்கற இப்போ?
இப்ப வந்து ஒரு வேல சும்மா
இன்னா வேல? இன்னா எதோ சேர் சவுண்ட்லா கேக்குது
ஆமா ஆமா சேரு நக மொட்ட மாடில இப்பதா ஜம்முனு காத்து வாங்கலான்னு வந்தே காத்தே அடிக்க மாட்டேன்து
காத்தே அடிக்க மாட்டுதா மொட்ட மாடில இக்கறயா
ஆ ஆ
ம் என்னா பண்ணினுருந்த நீயெல்லா
இன்னக்கி என்னென்னா பண்ணிருந்தே ன்னா கால்ல ஏந்ச்சே ஏந்ச்சிட்ட ஒட்னே படிச்சே கொஞ்ச நேரோ
படிச்சியா?
ஆமா என்னா படிச்சேன்னு கேக்காத அது சீக்ரெட்டு
ஓ எதுனா சுவாரஸ் யமா எதுனா நடந்துதா இன்னக்கி
சுவாரஸ்யமா நடந்திருந்ததுன்னா போயிட்டு மாட்டுக்கு தண்ணி வச்ட்டு வந்தே அதா சுவாரஸ்யமா நடந்தது
ஓ ஃபன்னி இன்சிடென்டு எதா நடந்துதா
பன்னியா
ஃபன்னி ஃபன்னி இன்சிடென்ட்
ஃபன்னி இன்சிடன்டா
ம்
ஃபன்னி இன்சிடென்ட்டுனா ஃபன்னி இன்சிடென்ட்டுனா னா எதுவு நடக்கல சொல்ற அளவுக்கு எதுமே இல்ல
ம் எனக்கலா டெய்லியு காலேஜ்ல ஃபன்னி இன்சிடெண்ட் நடந்துனே இருக்
என்னா நடந்துது சொல்லு அப்போ
அதா அந்த கேம் விளாடுவோ அந்த கேம் விளாடும் போது நெறைய நடக்கு
கேம் வெளயாடம் போது
நெறையா ஃபன்னு இன்சிடென்ட் நடக்கு
அப்டியா
அ ஆ ஆய ச்சி முடி மேச்சி போடுவாங்க ஒன்னவர் ஒன்ஸ்னு
ஆ
அவ்ளோதான் வீட்டு மேல ஏறி ஏறுவோம் பாம் போடுவோ
பாம் போட்டுருவிங்
ஆ ஆ ஸ்மோக் பாம்லா போட்டு அதுக்குள்ள போய் பத்துப்போ
ஆ ஆ
ஃபண்ணா இருக்கும் அங்க அவுங்க மேச்சி போட்டாலே ஃபண்ணு தா கத்தினே இருபானுங்க பசங்கோ பசங் ஆ கத்தினே இருபானுங்கோ
ஹ
ஒவ்வொருத்தன் வம்புக்குனா சவுண்டு புல்லா வச்சி ஆடுவோம் நாங்களா முன்னாடி பெ சில சவுண்டு கம் ஃபுல் கம்மியா வச் ட்டு விளயாடினுப்பமா இவனுங்க வேணும்னே பின்னாடிந்துனு ஃபுல் சவுண்ட் வச்சிகினே டம டம டமனு சுட்டுகினு இருப்பானுங்க அது ஹச் ஓ டி வந்து நேரா வந்த ஒன்னே பஸ்ட் சிம்மி வச்சிக்கினு நா அந்த பக்கம் உக்காந்திருப்பேன் அது என்ன தான் பாப்பாங்க நான் கேம் விளயானு இருப்பேன் அவுங்க புடிச்சிக்குவாங்க என்னய
அப்டியோ அந்த மாரி நந்துக்கிதா என்னிக்கினா
ஆ நந்துகிதே ஆனா இந்த செகண்ட் இயர்ல செகண்ட் இயர்ல நந் து வில்ல பஸ்ட்டு இயர்ல நடந்துக்கிது பஸ்ட்டே இயர்ல ஆனா நான் மாட்ல ஃபஸ்ட்டு பெஞ்சி நாங்க தான் உக்காந்துந்தோ ‌ஆனா நாங்க மாட்ல நாங்களா விளையாடி இருந்ததே நாங்க தான் விளயாடினு இருந்ததே நாங்க தான் பின்னாடி இருந்தவங்கலா சும்மாதான் உக்காந்துட்டு இருந்தானுங்க அவனுங்க அவனுங்கோ ஃபோன்லா மாட்டிக்கிச்சி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு பெஞ்சி மட் டும் வாங்கல ஆனா கேம் விளான்டதே நாங்க தா கரெட்டா வந்தாங்க சாரு வந்து வந்து இப்படி பாத்தாரு
ம்
வந்து பாத்த ஒன்னே நாங்க நாங்க ம கேம் விளாடினு இந்தோ முன்னாடி ரெண்டு பெஞ்சில ஏன்னா யார் வந்தாலுமே ப ஃபஸ்ட்டு முன்னாடி பாக்க மாட்டாரு இல்ல பின்னாடி தான பாப்பாரு பின்னாடி பார்த்த வந்தவுனேயோ எல்லா குஞ்சினுந்தானங்கா அவளதான் எல்லா போன்னையு பாத்தாரு போனரு அப்படியே ஒத்ரே எத்துனு வந்தாரு மோத்த பேரோட போன்னனயும் வச்சு ஏத்து போயிட்டாரு எங்க ரெண்டு பேறுமே எங்க ரெண்டு என்ன ஏஞ்சி மட்டும் உட்டாங்க
ஆஹ
அதோட எவனுமே போன் எத்துனுவர்ல அந்த சம்மத்துல இருந்து அதுக்கப்புற செகண்ட் இயர்லதான் எடுக்குறாங்க போணு
மச்சா நீ ஒரு வீடு எல்லா அம்சூட்டேயோ டா ரூமேச்சு வீடு எல்லாம் ஆஹ்ஹ அதெல்லா நீங்கதா நீதான் கேலர்ல போய் பாத்தேன்
எப்போ ரூம் எத்தது எல்லா
இந்த ரூம்மேச்சி யூடியூபர் கூட நள்ளாத விளான்டியா டா
ஆஹ் ஆஹ்
அச்சிட்டு அவகக்கூட உன்னை காள்ள சொல்லியிருந்தானே பயகரமா அடிக்கிறா ப்ரோ அப்டின்டு
ஆஹ் ஆஹ்
வீடியோலா திடீர்னு அப்படியே பார்த்த மஜாவா அடி இருந்த
எப்படி பாத்த யூடிப் யூடியூப்ல பாத்தியா
யூடியூப்ல இல்லடா என் கேலர்லியோ இருந்துதுடா
ஊம் கேலரி எப்டி இருக்குதா
அம்சுட்ட வீடியோ தான் ஆஹ் வாட்ஸ்அப்ல அம்ச்சுட்ட வீடியா தான் அப்புறம் வந்து இது ஒரு வீடியோ ஜாக்ஸ் பேரும்னு எடிட் பண்ணி போட்டியே
ஆஹ் ஆஹ்
அது கூட மஜாவ வ இருந்துது பார்கும்போது ரொம்ப நேரச்ச பாத்தல
ஓ டேய் இதெல்லாம் இப்பதான் பாக்குறேன் நீங்க
ம் இல்லடா பாத்துட்டேன்டா மறுபடியும் பா்த்தோடனே தண்டா அப்டியே கொஞ்சம் பயமாருக்குது
ஓ அதெல்லாம் பேற மாத்திட்டு அப்புறம் அனுப்ச்சு விட்டுக்றேன் எடிட் பண்ணி
யான்
மஜாவா இருக்கும் அது ம்
சேரி இது ஒரு லச் கி ட்ரயல்ல ஸ்பின் வந்து இது ஒரு ஸ்பின் எமோட்
இந்நா எமோட்டு
அதா ஃபுட்பாலு அது கூட நீ ஏதோ ரெண்டு முணு ஸ் பின் பண்ணி வச்சுந்தியே
நா என்ன பண்ணிவச்சேன் நாலா எதும் பண்லயே
பின் பண்ணன் நெனக்கிறே ஒண்ணு கூட பண்ணலியா அப்ப மூணு இதுவாக்கிது
ஓ ஃபுட்பால் எமோட்டா அது வந்து அனிமேஷன் நெனக்கிறன்டா
அனிமேஷனா மூணே ரிமூவ் ஆய்கிது அது ஒரு டெக்னிக் இருக்குதுடா த அது எடுக்கத்துக்கு யூடூப்ல பாத்
ஆ ஹங் அது சும்மா அது ஆ ஒவ்வொருத்தன் ஒர்க் ஆவும் ஒவ்வொருத்தனு ஒர்க் ஆவாது
மஜாவத்தாண்டா அவ சொல்லி
ஆ ஏய் அதுவு ஐடியா டிரிக் எனக்கே தெரியுண்டா அது மாரிதா உங்களுக்குல்லா எடுத்து குத்துக்கறாங் ஜெர்சிலாம் ஜெர்ஸி ஏத்து குடுத்துக்கறா அவனுக்கு கார் ஏத்து குடுத்துக்கறான் ஒனக்கு ஒரு டீஷட் ஒன்னு எத்து குடுத்துக்குறான்னா
தா அவ அண்ண நம்பரும் அந்த ப்ளூ கலர் புளூ கலர் நா மச்சா அந்த புளூட நைட்டு
நல்லா இருக்துல அது அதா டாப்பே
அதா வச்சி சுத்திங்கறேன்
ஆ கேர்ள் கேரட்டர் வேஷம் ஆடுரியா பாய் கேரட்டர் வேஷ் ஆடுரியா
கேர்ள் கேரட்டர் தான்
ம்
அப்றோ வந் அ ஆ நல்ல கேள்வி அ ஆ பக்காவா இகுது ஷூ எல்லாமே ப்ரோ ப பக்காவா இருகுது
ஆ நம் பசங்கலா கேட்ருபாங்களே எப்ரா எத்தனு
அ ஹா அவன கேட்டிங்ளே அவனுக் ஒங் புடிக்ல போல பொறாம பற்றானுங்கோ சைலண்டா இருக்ரா ரெடியா இருவஸ் சொன்னேனே உம் உம் அப்டின்றானுங்கோ
பறம் வெளியேறகறானுங்கடா
அஹ் எ டில்லி ஐடிலயும் ரெண்டு ரெண்டு ரெண்டா மூணு நாலு ஜெசி இருகுது
நாங்க நா வளத்துட்டான் ஜெஸி மட்டுதான்டா எத்து வச்சுக்கிறன் வேற ஒண்ணுமே இல்
தீர போல ஆஹ் டபுள் பேர்லாம் அது அந்த ஐடில்ல
அந்த ஐடில அந்த ஐடில கொஞ்சம்சில எத்துகுறான் அவன்
ஆஹ் பாத்யா
ஆஹ டெய்லியும் இன்ஸ்பெ்ட பண்ணி பாப்பண்டா யு ஐடி போட்டு
ஆஹ்
டெய்லி உள்ள போய் போய் பாப்பேன் நானு நாளாயிருக்குதுனு
நானா எத்துக்குறேன்ட்டு டாப்பாப் பண்ணி
ஆஹ் ஆஹ்
டாப்புல பண்றானா
ஆஹ் பண்றோம் பண்றோம் அந்த அளவுலாம் கிடையாது போலது
நீ எல்லாமே ஊதறங்கடா இப்ப ஓல்டுனு எதுமேல்லடா
ஆஹ் இப்ப ரேருனு ஒன்னுல்ல
ம்
பிளாக் கலரு அத களை கட்டுரா உடுறான் கள கட்டுரா உட்டு சம்பாறிக்கிறான்
ஆண்டா சொன்ன மாரி கலற கலற உறான்டா
எல்லா கலயிலயும் வந்துச்சு பட்டா இருக்கும் பத்தி
ஆமாமா அது மட்டும் மாத்தி மாத்தி உட்டுற்றான் ஆஹ் தெஞ்சிச்சு
இதான் ரேற்னு
இன்னும் ஒரு சில டிரரெஸ் எல்லாம் இருக்கும்ண்டா
மண்லே எத்த உட்டுக்கறா பாத்தியா அந்த ரைஸ் ஸ்டார் பன்னு ஒன்னு இருக்கு பாத் த ஜாஸ் பேண்ட் அப்புறோ முயலு முயலு தல ஆ ஃபன்னி தல அத அத அது எடுத்துறண்டு சொல்ட்டு அ அ அந்த அந்த ஃபுல் செட் மட் தோ இத்திக்கு அதுக்கு அதுக்கு காமினேஷனே கெடையாது
ஆ ஆ
அது இவங்களே உருவாகன காம்பினேஷன் இந்த ரைஸ்டாரு அது ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ட்டு அத அப்பிடியே பேஃபேமஸ் பண்ணிவுட்டானுங்க
ஃபுல் செட்டா அந்த மாரி வந்துச்சானா புதுசா
ஆ அந்த மாரிதா கலகதாவுட்டு வச்சுறாங்க ப்ளூ பிளாக்கு
பழம் மட்டுமா
ஆ ஃபுல்லு டேஸ் பேண்டோட
அப்பிடியாடா
ஆ சேரி அப்புறம் பண்டா
ஆ சேரா
ம் ச்சா
ம் பாய்டா